கண்ணீரு
என்னடி
கண்ணீர் கண்ணீர்
கண்ணீரா யாருக்கு யாருக்கு ஒனக்கு ஒனக்கு ஏ கண்ணீர் வர மாட்டேங்கிதுங்ற
அது இன்னான்னா ஜென்ஸுக்கு அழுதா தா மனசுல ஃபீல் பண்ணுங்களா
அப்பிடியா
எல்லாரு அதா சொல்லுது அந்த கண்ணீர் தா வரமாட்டுக்குதே
எ நாலா கொடங்கொடமா தண்ணி ஊத்துவே எ மாப்ளலலா மையக்க மை மையளவு கூட எறங்க மாட்டாங்க அதெல்லா வேஸ்ட்டு அதெல்லா இதுங்காது நாம்
அதா சொல்லுது
வெளிநாடு தா அவுங்க போம்போது அப்பிடி அழுதே கண்ணுலேந் தண்ணி தண்ணியா ஊத்துச்சு ஏ அழுதேன் கேப்பியே எனக் கு வந்து தெரில அழுவை அழுவையா வந்துச்சு அங்கர்ந்து ஒரு பொட்டு தண்ணி வர்னுமே உம் ஹும் சொட்டு தண்ணி வர்ல டாட்டா பாய்பாய் பின்னாடி திரும்பி கூட பாக்ல நாந்தா அழுதுக்ட்டு அப்டியே உள்ளார போர்டிங் பண்ற வரைக்கு அப்டியே பாத்துக்ட்டே நின்னே
ஓ அப்பில்லா இது எனக்லா அழுவயே வர்லப்பா அவுங்க போனப்பல்லா ஜாலியா ஒக்கான்ட்டுன்னே
ஆ அது வந்து ஒனக்கு உள்ளூரு மாச மாசொ பாக்லா
ஆ உள்ளூர்னாலு ஒரு விஷ்யோ என்னன்னா அவுங்க ஃபஸ் டீம் போறாங்க தெரியுமா
ம் ம் ம்
டிஸ்ட்டன்ஸ்ல அப்பக் கூட கண்ணீர் வர்ல
ஆ அது செரிங்க அந்த மாதிரியா
இது வரைக்கு நா அவ்ங்க போய் நா அழுததே இல்லப்பா
எனக்குலா அழுவ தார தாரயா வந்து சேர் ஆனா
அது எப்டி வருதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஃபீல் பண்ணே ஆனா கண்ணீர் வர்ல
ஆ ஆ ஆ நா அழுவ கூட இல்ல அழுவுல கண்ணுலேருந்து கண்ணே கசக்கக் கூட இல்ல கலங்கக் கூட இல்ல ஹாயா அவ்ங்க ஜவகாலியா இருந்தாங்க
ம் தொல்ல ஓஞ்சுச்சுன் நம்ம ஓடி போய்ற வேண்டியதா
அந்த மாரி தா கிட்டத்தட்ட அந்த மாரித்தா
வேல இவ்ங்க என்ன சொல்லுவாங்க தெரிமா நா மிஸ் பண்ணேன் சொன்னா நானுந்தா மிஸ் பண்ணேன் சொல்ட்டு போயிடுவாங்க என்னமோ
சொல்லாம இருந்தா தான வந்து சண்ட வரு சொன்னா ஒன்னு வராதுல அதனால சொன்னா ஓகே நானு மிஸ் பண்றே ஆமா நீங்களு மிஸ் பண்றீங்ளா ஆமா நானு ஓகே பாய் தாட்டா
அந்த மாரி அது மாரிதா எதோ ஒரு விஷ்யோ
ம்
நம்ம பாக்க ஆசையா இருக்குன் வச்சுக்கோயே எனக்குந் தா உன்ன பாக்க ஆசையா இருக்கு வேல இருக்கு என்ன பண்றதும்பாங்க வேல வேல அப்ப வீட்ல இருக்கு மோது ஆமா வீட்ல இருக்கு மோது எனக்குந்தா வேலையா இருக்கு அதனாலதா பாக்க முட்ல பாக்கலா இன்ஷா அல்லா அப்டின்வாங்க
அப்ப வந்து வேல இருக்கு வீட்ல இருக்கும் போதுனா மாப்பிள டெய்லியு ஃபோன் அடிச்சு வீடியோ அப்பலா அடிச்சு பேச மாட்டாங்க
அவ்ங்க வீடியோக்கால்லா பேசவே மாட்டாங்க நம்ப அடிச்சா பேசுவாங்க இந்த வீடியோ காலே அந்த ரெண்டு நிம்ஷந்தா
வீடியோ காலே ரெண்டு நிம்ஷந்தானா
கே தூங்குங்க
என்னடி இது பகல் கொள்ளையா நொம்ப மோசம் போ அதெல்லா
எங்க போய் சொல்றது இத பாரு
அ
ஒன்னு ஒங்க பேச் சுற ஒரே வார்த்த நல்லாருக்கியா சாப்ட்டியா என்ன சாப்ட்ட கால்ல மதியான நைட் ட்டு வீட்ல நல்லா இருக்காங்களா அக்கா நல்லா இருக்காங்களா கத்தீஜா பேசுனாலா அப்துலா நல்லாருக்கானா
ஆ இதெல்லா வந்து எ மாப்பிளையு கேப்பாங்க
அவ்ளோதா ஸ்பீச் முடிஞ்சிருச்சு மெய்னாவே அதுதா
இப்ப இதெல்லா ரொம்ப மோசோ அடிப் போடி
மார்னிங்கே திரும்பி அடுத்த நாள் ரிப்பீட்டு திரும்பி அதுக்கு அடுத்த நாள் ரிப்பீட்டு
ம் ம் ம் ம்
அ மத்தது அது ரெக்கு டேப்ரு கார்டுனு வச்சுக்க ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சு அடுத்த அடுத்த நாள் நம்ளே கேட்டுக்க வேண்டிதா அதேதா
இப்பில்லா நீ சொல்லலாமா அது என்ன தெரியுங்க ம்
வச்சுக்கயே அழுதா கூட என் கொரல கண்டுபுடிக்க தெரியாது அழுதேன்ட்டு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணாலு சேஞ்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாது
அதெல்லா வந்து என் மாப்ள கண்டுபுடிஷ்டுவாங்க கரெக்டா அழு
கோவமா இருந்தாலு தெரியாது சோகமா இருந்தாலு தெரியாது அழுதாலூ தெரியாது பக்கத்தலே ஒக்காந்த அழுது கண்ண தொடச்சாலு தெரியாது
அதுலா ரொம்ப மோசம் அதுலா நமக்கே டென்ஷன் ஆ
ஏன் நா அப்டிதா ஒரு நாள் என்ன செஞ்ச சமச்சன்னா சமச்சு வந்து அவுங்க குக் பண்ணுவாங்க அப்பல்லா
ம்
நா வந்து ஹெல்பர் ஒர்க் தா பண்ணுவ இந்த கட் பண்றது தாளிக்கிறது அந்த மாரி வேல செய்வ
ஹெல்பிங் ரோல் ஓகே அ
அந்த மாரி நா என்ன செஞ்ச ஒரு நாள் ரொம்ப கோவமா ஆயிடுச்சு நா பேசவே இல்ல
ம் அவங்க வந்து படுத்து தூங்கிட்டாங்களா ஆ
உ ஊ இன்டனா ஊ இன்டனா அப்புமே வந்து நைட்டு என்ன ஆச்சு நைட் அது இல்ல காய்ல்ல ஆஃபீஸ் கெளம்ப ஏன் சோகமா இருந்த என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க
அ அ
கோவமா இருக்க உங்க மேல
ஆ சொல்ல வேண்டிது தான
நீ சோகமா இருந்த நா கண்டுபுடிஷ்ட்ட பாத்தியாங்கிறாங்க
ம் ம் ஒ அது செரி
இப்டி எல்லா சொல்லும் போது கோவ வராது எனக்கு
ஆமா கோவமா இருந்த அப்டின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்ற மாரி இருக்கு இப்ப இதுல நல்ல ஆள் தா ஆமா
கோவமா இருந்தா கூட கண்டுபுடிக்க தெரியாது டல்லா இருந்தா கூட கண்டுபுடிக்க தெரியாது
ம் ம் ம் ம்
இந்த மாரில்லா இருந்தா கடுப்பா இருக்காது
ஆமா டென்ஷன் தா ஆகு
ம் எல்லாத்தையு நம்பளே சொல்லி சொல்லி புரிய வெக்கனுமா
ஆமா நம்மளே போய் சொல்ற மாரி இருந்துச்சுன்னா நமக்குமே வந்து ஒரு இது பொறுமையே இல்லாம போய்டோ
ஆ
ஆமா சோ நேத்து ஒரு வீடியோ பாத்த சோயா சங்ஸ்சு குருமா அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு அப்போது உன்னோட ஞாபகம் தா வந்துச்சு நீ செய்வன் சொல்லுவல்ல
இன்னு அந்த ரெசிபி இன்னு செய்ய ஆரம்பிக்கல நாங்க இன்னு சோயாக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு
ம் ம் ம் சோயா நல்லா இருக்குமால
நைஸ் நல்லா இருக்கும்பா நல்லா சிக்கன் மாரி இருக்கு கொஞ்சோ பெருசு சின்னது இருக்கு ரெண்டு செக்ஷன் இதுக்கு
நீ எது வாங்குவ
நாங்க பெருசு வாங்குவோ சின்னது வாங்குவோ பெருசு வந்து ஃபரை பண்ண நல்லாருக்கு சிக்கன்மாரி
எது எது சின்னது
சின்னது வந்து எப்படினா குருமா செய்லா இந்த மாரி கொண்டைகடல குருமாலா செய்றம்ல அந்த மாரி செய்றது சின்னது
ஓ ஆ
அத வந்து தண்ணில வேவ வெக்கிணு பாஸ்தா மாரி உப்பு போட்டு தண்ணியில வேவ வெச்சு எடுக்கணு உப் பு அது டக்குன்னு அதுக்கப்புற அது தண்ணியெல்லா புழிஞ்சிட்டு
ஆ அது செரி
இன்ன தண்ணிய இழுத்துக்கு அது ஒரு மாதிரி பேய்ரு
ம் ம் ம்
அது ஒடையாம எடுக்குணு
இன்னாது ஒடையாம எடுக்கணு
ஆனா சில் நேரோ அது ஒடஞ்சிரு அந்த சோயா அது வெந்துருதுல்ல நல்லா
வெந்தா ஒடஞ்சு போயிடுமா அது வேற தண்ணியெல்லா நெட்டுல புழிறாங்க புழிறாங்க நல்ல ஸ்குவீஸ்
பண்ணிட்டா அது ஒரு மாதிரி ஒடையு
அது வேற இருக்கா நெட்டுல பாக்கும்மோது தண்ணிய நல்லா புழிஞ்சு புழிஞ்சு புழிஞ்சு புழிஞ்சு போட்றாங்க எதோ
ஆமா புழிஞ்சிதா போட்ணு
ட்ரை பண்ணாங்கலா இல்ல இல்ல அ குருமா வெக்கறதுதா பாத்தே நேத்து அத வந்து நல்லா புழிஞ்சு புழிஞ்சு இதான மாத்துனாங்க அ வேவ் வெச்சுட்டு கொஞ்சோ புழிஞ்சுந்தான மாத்துனோ மாத்திட்டு அதுக்கப்புறோ வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க ரெசிபி நல்லா இந்துச்சு பாக்கறதுக்கே வந்து நல்ல தலத்தலன்னு கறியானம் மாரி இந்துச்சு ஆனா எனக்கு அந்தளவு சோயா புடிக்காது தெரியுமா சோயா புடிச்சா புடிக்காது சோயா சாப்பிட மாட்டே செரி நா பேசுற வாய்ஸ் உனக்கு க்ளியராதா கேக்குதா மெதுவா கேக்குதா
இல்ல க்ளியரா கேக்குது
தெளிவாதான கேக்குது நேத்து ஒரு பொண்ணுட்ட அந்த பொண்ணுட்ட பேசுனே பேரு சொல்லாத அந்த பொண்ணுட்ட பேசும்போது சவுண்டே கேக்கலப்பா சவுண்டு ரொம்ப மெதுசா சா மெலு மெதுவா வருது சவுண்டு ரொம்ப டிம்மா இருக்கு நீங்க இப்படித்தா மெதுவா பேசுவீங்ளா அடின்னாங்கள என்ன மெதுவா பேசுறாங்கன் சொல்றாங்களே அப்டீனு இல்ல நா நார்மலாதாங்க பேசுறே பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக் கலயா ரொம்ப வாய்ஸ் லோவாகுதா அப்டினு கேட்டனா அந்த பொண்ணு ஒட்னே சொல்றாங்க இல்லப்பா முஸ்லீம் ஃப்ரெண்டு முஸ்லீம் புள்ளவுலா வந்து நிறுத்தி நிதாணமா இப்படித்தா அழகா பேசுவீங்ளா அப்டின்றாங்க அந்த பொண்ணு அது நம்ம பேசுறானா வந்து லொட லொட லொடன் பேசுனே கட கட கடன்னு பேசி கிடுவே அப்படிங்கறாங்க
அவுங்க நல்ல கட கடன்னு பேசுறாங்க
ம் ஆமா கடகடன்னு பேசிருவே நீங்களா அழகா பொறுமையா நிறுத்தி நிதாரணமா பேசுறீங்களே இப்பிடித்தா எல்லாரு பேசுவீங்களா ஏற்கனவே ஒரு பொண்ணுட்ட பேசுனே அந்த பொண்ணு இந்த மாதிரி தா நிறுத் தி நிதானமா வந்து பேசுனாங்க மாடிங்கறாங்க ம் ந
எனக்கு என்னன்னா
ஒன்னத்தா சொல்றாங்க அப்டின்ற மாரி சொல்லிட்டு அதோட இல்லாம அவுங்க சொல்லு போது நனைச்சே இந்த சேலரி விஷ்யத்த பத்தி சொல்லு போதுமே வந்து நனைச்சே ஓகே இவள்ட்ட தா பேசனாங்க போல அப்டின் நானு கேட்டே கரெக்டா நீயு வந்து அவங்க பேசுனாங்கன் சொன்ன
ஓ ம் தெரிஞ்சிருச்சு எனக்கு
புரியுதா அந்த மாதிரி அ உனக்கு இன்னு எத்தன கால் வந்து பாக்கியிருக்கு
நாலுருக்கு
இன்னு நாலுருக்கா எனக்கு இன்னு வந்து இருவது இருக்கு
ம் ம்
அதா சேரி சொல்லுட்டு தொடர்ந்து உன்னக்கு நானே அடிச்சிட்டுருக்கே நா பேசி இந்த தடவ முடிச்சோனா நெக்ஸ்ட் நீ அடி ஓகேவா நாலு இது காலி ஆயிடுச்
நீ பேசு பேசு நாலு இது காலியாயிடு நா யாருட்டயாச்சி பேசிப்பே
அதுதா வந்து நீ வந்து வேற யார்ட்டையாவது பேச அடிச்சு பேசுற மாரி இருந்துச்சுனா
ம்
ஏன்னா வந்து எனக்கு நீ அடிசனா முடிஞ்சுடு நாலிது நா திரும்ப வேற யாருக்கு அடிப்ப
ஆமா ஆமா நீயே அடிச்ச அடிச்சு பேசு நா அடிச்சா உனக்கு சேரி வராது உனக்கு நீ பேச முடியாது
ஆமா அது வேற அதனால தா சேரின்னு சொல்லிட்டு நானே வந்து திரும்ப ரெண்டு மூணு தடவ அடிச்ச அதோட இல்லாம கம்ப்யூட்டர் வேற சைண்ட்டவுட் பண்ணிடுமா ஓக் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து பேஸ்லா ஒருத்தவங்கள்ட்ட அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு சார் சொன்னாரு
ஓ அப்டியா அது ஒரு விஷ்யோ இருக்கா
ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் பேசலா ஃபைவ் கால்ஸ் வந்து ஒருத்தவங்கள்கிட்ட பேசுங்க மீதி கால்ஸ்லா வந்து வேற வேற இதுங்கள பேசுங்க வேற வேற ஆளுட்ட அப்புடிங்கற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா வந்து பேச்சு நல்லா தெளிவாகருக்கணு பேச்சு வந்து கேக்கணு காதல விழணு தெளிவா அந்த மாதிரி சொல்லி ட்டு அதா சேரி நானு ஃபஸ்ட்டே கேட்கணு நெனைச்சே ஸ்டார்ட்டிங்கில பேசுறத காதுல விழுதாடி அப்டின்ட்டு து இப்பதா ஞாபகமே வந்துச்சு புள்ள தூங்கிட்டுருக்காளா சேரி அவ தூங்கி முழிக்கிறதக்குள்ள பேசிடுவோ அப்டின்ட்டு தண்டி பண்ண இப்ப தா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கேயு அங்கேயு சண்டி பண்ணிட்டு தண்ணி சுத் சுத்தமா தண்ணி குடிக்க மாற்ற எனக்கு வேற கவலையாருக்கு என்னடா தண்ணி இப்பிடி குடிக்க மாட்டறால என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்டின்ட்டு தண்ணில்லா வந்து
பசிக்குது தெரி பசியில இருப்பா தெரியுமா அப்ப தண்ணி தூக்கி குடுத்துரு பசில தண்ணி
அப்ப தண்ணி குடுத்தா சாப்பாடு சாப்ட மாட்டாளே
அது கரெக்ட்டு தா கொஞ்ச குட நறைய குடுக்காத
ம் ம் ம்
அதுல எல்லா தண்ணியு எடுத்துடு கொஞ்சோனு வெச்சுட்டு குடுத்துரு
அப்துல்லாவு தண்ணி குடிக்க மாட்டானா இந்த மாரிதா
தண்ணி நறைய குடிக்கவே மாட்டா
தண்ணி வந்து இவ வந்து வாயில வெச்சாலே தட்டி உடுறா கைய தட்டி உட்டுறா கீழ தா அக்கா டென்ஷன் ஆவுது ஒரு ஒரு நேரத்துல புடிச்சி வலு கட்டாயாமா வச்சிகிட்டு வாய்ல ஊத்தி உட்டுறது
ஆ ஆ
தா தண்ணி இல்லாட்டி வெயில் நேர த சத்து இல்லாட்டி ஒடம்பு ஏதாவ்து பண்ணாது
ஆமா ஆமா ஒடம்பு ஏதாவ்து பண்ணு தா தண்ணி சத்து இல்லனா
ஆமா அதனால நானு வந்து பயந்துகிட்டு தண்ணிய வந்து எழுகி கொடுத்துறே ஆ குட்டிக்கு எனக்கா எனக்கு வந்து கவலைய இருக்கு என்னடா இவ இந்த மாரி பண்றாலே அப்டின்ட்டு அங்க இருக்கும்போது மாமிய மாமியா வீட்ல இருக்கும்போதல்லா மாமானாரு அடிக்கடி குடுப்பாங்க அத வந்து தண்ணி அழகா வந்து குடிச்சிருவா இப்ப ரொம்ப சண்